அலோ
கேக்குதா சா
ஆ இப்ப கேக்குது மச்சே ஒனக் கேக்குதா தெளிவா கேக்குதா தெளிவா கேக் கிதா ஒனக்கு
ஆ தெளிவா கேக்குது நல்லா கேக்கு ஏ ஹெட்ஃபோன் எது போட்டிருக்கியா என்ன
ஆமா மச்சே
ச எட்ஃபோனு எட்ஃபோன்லா போட்டு தயாராய்ட்ட போலயே மச்சே
ஆ
சேரி சேரி அப்ற என்ன சாப்பாடு அ சொல்லு
நம்ம இப்ப வந்து நம்ம குடும்பம் பேர் என்ன தெரியுமா
என்ன பேரு
சூரியவம்சம்
சூரியவம்சமா
ஆமா
நா இன்னொரு பேர் வச்சிருக்கே சொல்றே இதுல சொல்ல முடியாது அதல சொல்றே அப்பறமா சொல்லுறே
சேர் சேர் சேர் சேர் சேரி
ம்
ஆஹ் நா வந்து ஒரு ஒரு ஒரு ஒரு குரூப் இருக்கு அந்த குரூப்புக்கு போன தேவ் சூரியவம்சமே
சூரியவம்சோ
ம்
இல்ல நம்ம தாரு மாறா பே தாரு மாறா பேசிகிட்டு இருக்காங்க அவங்க நல்லா
ஆமா அத அந்த அந்த குரூப்ல சூரிய வம்சம் எதுக்குமா வச்சுருக்கே
அஹ்
அதுலயு ஒரு அது பேரு என்ன துளசின்டு இது மரிக்கொழுந்து செண்டு போடுறாங்கள அதுலயு ஒரு மாரி சொல்லிருக்க
மறி கொழுந்து இல்லனா ஆ உ சுவாரஸ்யமா இருக்காது மச்சா ம் நம்பதா காடைசில கடப்பாரவச்சு குத்த வரும்போது புடிச்சு கேக்குறா என்ட குடும்பத்த அடிக்க நீ யார்டா
என்ற மய மேல கை வக்க நீ யார்றா அஹ் என்ற மயன இருந்தா யார்டயு அடி வாங்கி நிற்க மாட்டான் டா அது வந்து ஒரு நாட்டாம
அதே இல்ல இதுலதா சொல்வ ஆள் விட்டு யாரு அடி வாங்கி நிக்க மாட் சொன்னோனே டக்குன்னு திரும்புவாங்க நாலு பேரு எந்திருப்பாங்க
ஆஹ் அடிச்சு அடிச்சு முடிச்சுட்டு கொஞ்சோ நேரோ அவ கண்ண உதர்னா ஆடுமே முடி
அதே அதே அதே டான்டடா மூயுசிக் விட்டுரு ப்பாங்கே
ம் ஒய்ட்
ம்
பொழுத் பொழுதும் போல ஒவ்வொரு படமா பாத்துட்டே இருந்தே ஹலோ ஆஹ் ஒவ்வொரு படமா பாத்துக்கிட்டே இருந்தே உக்காந்து
சேரி ப்ளாஸ்ட் படோ பாத்திட்டியா இல்லையா ப்ளாஸ் ட்டு படோ பாத்திட்டியா இல்லையா ப்ளாஸ்ட்டு
ப்ளாஸ்ட்டு பாக்கலையே நல்லா இருக்குன்னு சொன்னாங்க ஆனா இன்னு இதுல ஆஹ் ஓகே இன்னைக்கு சொல்ல மறன்டே வெள்ளிக்கிழம இன்னைக்கு கருப்பு ரிலீஸ் பண்ணிருப்பாங்கய
ஆமா பா அமேசான் ப்ரைம்லையோ
இல்ல நார்மலா இசைமினிலேயே வெள்ளிக்கிழம வெள்ளிக்கிழம அதாவது ஒரு மூணாவது வாரோ நாலாவது வா வெடி
அத மச்சா இன் னைக்கி அமேசான் ப் ரைம்ல விட்றாங்க கருப்பு அதனால அதலே வந்துரு
ஆஹ் வந்துருமோ ஆஹ்
ப்ளாஸ்ட் படத்த பாரு செம்மையா எடுத்ருக்காங்க
நா காஸ் கேட்டேனா
ரொம்ப வர்ஷோ ரெண்டுமே நா அபிராமி
ம் அது அர்ஜுன் அபிராமி
ஆ அர்ஜுன் அபிராமி
இவுங்க ரெண்டு பேரு நடிச்சாங்கன்னா கடைசியா சு சுதந்தரமுனு ஒரு படோ நடிச்சாய்ங்கன் நெனைக்கிறே
ஆமா ஆமா
அந்த படத்துக்கு அப்றோ இப்ப தா நடிச்சிருக்காய்ங்க
ஆனா ஒரே ஒரு சீன் போட்டு காம்ச்சாய்ங்க அவ சண்ட போடுறா பயங்கரமா
ம் படமே ஃபுல்லா சண்டையாதா மச்சா இருக்கு நல்லா இரு
ம் ம்
நல்லா எடு
ஆ கடைசியா எனக்கு புடிச்ச படன்னா கடைசி எனக்கு புடிச்ச படன்னா தாய்கெழவி
ஆ
ரொம்ப புடிச்சிருஞ்சி
தாய்கெலவியா
ஆமா ரொம்ப புடிச்சிருஞ்சு நல்ல ஒரு ஒ பொண்ணுக்கு வந்து எப்டி வாழ வெ
அதே தா மச்சா இதுவு பிளாஸ்ட்டு அதா ஒரு பொம்பள புள்ளைய எப்டி வளக்கணு அப்டிங்கிற மாரி நீட்டா சொ சும்மா பய்ந்து பய்ந்து இத பய்ந்து பயந்து வளக்க கூடாது இந்த மாரி சொல்லிர்பே
அப்ப பிளாஸ்ட் வந்திருக்கா பாத்துட்டு நம்ம சனிக்கெழ நாளைக் லீவா சனிக்கெழம நைட்டு டி வி ல போட்டு கொண்டாந்து வீட்டுக்குள்ள ரூம் குள்ள வெச்சிக்குவே டி வி ய தூக்கிட்டு வந்து அந்த இது இருக்கில்ல வாஷிங்மிஷின்
டி வி ய தூக்கிட்டு போய்டுவியா
ஆ தூக்கிட்டு வந்து வாஷிங் மிஷின்ல வெச்சிருவே
அங்க வெச்சுட்ருவியா
ஆ வாஷிங் மெசின கொண்டு வந்து வச்சிட்டு படுத்துகிட்டே பாப்பே
முன்னாடி நா ப்ரொஜெக்ட்ரு வெச்சிருக்கே மச்சா ப்ரொஜெக்ட்ர் வெச்சு ரூம்ல போட்டு செவுத்துல ஒரு படத்த ஒட்டி உட்ருவே நல்லா இருஞ்சு கண்ணாடி ப்ரொஜெக்ட் கண்ணாடி ப்ரொஜெக்ட்ரு வாங்கிட்டு போயிடுச்சு அவன்ட தா ப்ரொஜெக்ட்டு தே
அவ எத எதா வாங்கல காரையி வாங்கிச்சி
ம் இல்லை இல்ல அது உட்டு பொறகெடுத்தே அத உட்டு பொறகெடுத்துதே வாய்ண்டு போய்ருச்சி வாய்ண்டு போய் சும்மா கடசில பாத்தா தூசி போட்டு வெச்சிருக்கு யூஸ் பண்ணாம மேல தூக்கி போட்டு வெச்சிருக்கே அது முன்னாடி அப்டி இருக்க மாட் டா மச்சா இப்ப பொண்டாட்டி இருக்குல பொண்டாட்டி பயங்கிறமான டேஞ்சரு வெஷோ வெஷோ கொடுக்கதுக்கு சுந்தரோ பொண்டாட்டி மாரி அதனால எதா கொடுத் தானு இங்க கொடுத்தானு வாய்ண்ட்டா சொல்லிறனு அவன போட்டு பாடா படுத்திரும்போலா ம் ஆ நம்ம குடுத்தா வாய்ங்கிவாங்க
உம்
பயங்கரமான ஆளு அதப்ப
அ ஆமா ஆமா இப்ப மாமா அ மாமா வீட்டு வண்டிய அதுக் தா குடுத்தோல் தெரிய்ம்ல சொன்னாப்பிலையா
என்ன வண்டி
ஒரு ஸ்கூட்டி ஒரு ரெண்
ஆமாம்மா இங்கதா குடுத்த நீ தா குடுத்த அந்த அததா ஓட்டி திர்றாங்கே
ஆ
அதா ஓட்டி திர்றாங்கே
ஆ
அது ஃபுல்லா அந்த ஒரு ஃபால்ட்ட வேல வத்தே மட்டு வேல பாத்து இப்ப அதா ஓட்டிட்டு திர்ரே டி என் ஆமா டியரு அந்த வண்டி எட்டாது அது ஓட்டு ஓட்டாதரா ஓடு அதையுமே ஓட்டாம தா வச்சு வந்து தாமஸ் வந்து தா ஓட்டிட்டு இருக்கியா
ம்
அப்றோ என்ன சாப்பாடு நல்லா நம்ம வீட்டுக்கிட்டேடா கர டா அந்த தேவர் மாளிகை இருக்குல
ஆமா
தவர் குளம் போவோம்ல
ஆமா
அந்த எடத்துல ஒரு செக்கு வட்டு வச்சுருப்பாரு ஆ அன்னைக்கு ஒரு ஏ டி எம் இருந்துச்சு ஸ்டேட் பேங்க் அதுக்கு ப ஏ டி எம்க்கு பதுலா இத வச்சிருக்காங்க சூப்பரா இருக்கா வாங்கி பாரு
ஆ
அவரே ஆ ஆட்டுவாரு கையோட நீங்க குடுத்தீனாலு எள்ளு அத மாரி குடுத்தாலு ஆட்டியு தருவாய்ங்க அவிங்களே ஆட்டுவாய்ங்க
நல்லா இருந்துச்சுன்னா ஓகே தா அத மு முடிஞ்சோனே அங்க ஒரு கோட்ரு வாங்கி டெஸ்டு பண்ணி பாக்குறே டேஸ்ட் வித்தியாசோ
ம் டேஸ் பண்ணி பாரு நல்லா இருக்கு
கொப்படை அம்மன் கோயில் இருக்குல்ல நம்ம கொப்படைங் கோயிலு கொப்படங்க இல்ல முத்தாரம்ம கோயிலு அங்க வந்து அந்த பெண்டு இருக்குமா அந்த ஆர்ச்சி இப்ப கட்டிருக்காகல்ல
கொப்படி அம்மன் கோயில் பெண்டுனா எங்கே சொல்ற
கொப்படைங்கோயில் இல்ல முத்தாலம்மன் நம்ம ஆச்சு முத்தாலம்மனுக்கு என்றி அவுங்க இப்ப ஆர்ச் அ வெளிச்சத்துக்கு இல்ல வெ வெளிச்ச அல்வா கட இல்ல நீ எழிச்ச அல்வா கடையதான
ஆமா ஆமா அததா சொல்றே அவர்தா தேங்கா எண்ண நல்லெண்ண விக்கிறாய்ங்க
ஒரு செலையோட இங்குட்டு இருக்கு அது இல்ல இந்த பக்கோ முக்கத்திலயே கிரா ஆ உச்சக்காட்றா
அதா மச்சா வெளிச்ச கார வீட்டு அதா வெளிச்சத்துட்டு ஆ அவிங்கல்ட்டதே
ஆனா இவிங்க இவி வந்து ரொம்ப வருஷமா நம்ம காரப்படு இருக்காய்ங்க
ஆமா நல்லா இருக்கு அவிங்கிட்டே வாங்கிருக்கே அவிங்கிட்டே நல்லாதா இருக்கு அவைங்க கொண்டு வந்துப்ப பானந்தர்கிட்ட ஒரு வெளி ச்ச கடையில தா குடு வ வச்சிருப்பாய்ங்க அங்கே போய் வாங்கி வாங்கிக்கிவியா இவரப்டி சுனோ இவர்ட்ட வாங்கிக்கிறது ஊடலா மகாரஜா இதுல்லா வாங்கவே கூடாது மச்சா சரியான பாடகை அது
மகாராஜால நா போயிருக்கே ஆனா அதிய மச்சா இந்த இவரு ரேட்டு முன்னுத்தி சில்ற சொல்றா
அ ரேட்டு கூடங்கரத விட இதுக்கு வேஸ்ட் மச்சா நல்லா இருக்காது அவ்ளவா
அவன் வந்து செக்குல அது கருப்பட்டி ஊத்து அப்படியே சரச்சரசரச்சரனு நா இவ்ளோ வேலை பாத்துருக்கேன்ல எள்ளு மூட எறக்கதுக்கான போயிருக்குல்ல ஆமா எப் நீ என்ன நெனைச்சிட்ட என்னைய
ம்
அங்க அங்கருக்கு எங்கமா இருக்கு ஒரு செக்கு நம்ம கரட்டா நம்ம பொய் சொல்ல ஐய்யனார் கோயில்ருக்கா
மா
அங்க அவிங்க பெரிய அந்த கே ஜி எஃப் மாரி சாம்ராஜ்யமே இருக்கு அவிங்குளுது
அப்டியா
ஆமா ஒரு குடோனே வந்து க பேங்க்ல அடகு வச்சிருப்பாய்ங்கே அந்த பேங்க்ல போய் காஸ் கட்டிட்டு பத்து மூடனா பத்து அப்டியே காஸ்ட்டு எடுத்தருவாய்ங்க
சேச்சே
ஆருளியான இருக்கு கிட்டத்தட்ட ஒரு அரநூறு அரநூறு எப்புடியு நூட எள்ளுமூ வுட வெள்ள எள்ளு இது ரெண்டு பூடையுமே அந்த குடோனு ஃபுல்லா எவ்ளமாருக்கு ஆ ஏத்துவோ எப்புன்னா சரியான ரெண்டு மாடி உயரத்துக்கு மேல ஏத்தி வப்போ
பிடியா
செத்துருவா சரியான வேல அங்கியே வேலைக்கு போயிருக
அப்ப உண்மைலே ஜக்க வச்சுருக்காய்ங்கலா
ஜெக்கு வச்சிருக்காய்ங்க நீ பாக்கலையா
நா பாத்ததில்ல இங்கி இங்கருந்து இங்கியேருந்து நல்லனனா கொண்டு வராய்ங்கனே தெரியாது எனக்கு
இந்திக்கார இருவது நுப்பது பேர் வேலாக்குறாய்ங்க
ம்ம ஹிந்திகாரந்தா மச்சா செட்டாவாய்ங்க இந்த வெலைக்குலா இவிங்க
ம் இங்கரு இந்திக்கார வெய் எள்ளுல வந்து களத்துல எள்ள இழுத்துடுவாய்ங்க பாரு வெயிலு வந்தோன போய் ஒக்காந்துருவாய்ங்க வெயில் வர முன்னாடி இழுத்து வுடுவாய்ங்க களத்துல
ஆ
எங்களுக்கு மத்தியான சாப்பாடு வாய்ங் குத்துருவாய்ங்க
அ
வேல போட்டு நச்சு எடுத்துருவாய்ங்க அதே மாரி புண்ணாக்கு மூட புண்ணாக்கு மூட ஏத் இந்த மொற செவன்றுவே அது அங்க புண்ணாக்கு மூட எரநூத்தம்பது முன்னூறு மூட ஏறு நாகரு கோயிலுருக்கு தெரியுமா
ம் நாகர் கோயில்தா
ஆமா
அ
பெரிய இது அவிங்களுகு இப்ப எப்டி தெரியுமா சின்னக் கடைய இவருக்கு கடைசியால் பாத்துக்கறாரு அந்தப் பெரிய கடைய நடாளு ஒருத்தர் பாத்துகிறாரு அப்டின் சொல்லிதா சொல்றாய்ங்க ஆனா இந்த வந் த்த வொன்னே மூத்தாள் பாத்துகுறாரு
செரி செரி ஆனா அடிக்கடி வெளிநாடு போவாப்லபோல ஏதோப் பாதாம் முந்திரிலா வாங்கறக்கு
ஆ போவார் போவார் போவார்
சொன்னாய்ங்க அத
அது போவாரு அவருக்கு அந்த கட கட்டம் போது வந்துச்சு வண்டி லோடு கண்டனரு அந்தக் கண்டருனல நாங்க எறக்க எவ்ளமா கூலி கேட்டா முப்பது ம் முப்பதாயிரவா கேட்டா அப்ப எவ்ள பொருள் வந்திருக்கு பாரு
ம் பாடு அ
சேரி மச்சாம் பாரு பாத்துட்டு கூப்புர்றே அ